தேவையில்லாத ட்ரிங்க்ஸ் அந்த மாரி விஷயமல்லா இருக்கு இல்லையா ஆ அப்ப எல்லா நல்லா இருந்தது இப்ப வந்து தண்ணி கலப்படம் என்னென்னமோ இருக்கு அ தண்ணி வந்து சரியில்லாத தண்ணியில வந்து அந்த கூல் டிரிங்க்ஸ் ரெடி பண்றதா இருக்கட்டு இன்னு அந்த மத்தனா இந்த வடக்கு அந்த பக்கம்ல்லா வந்து நா ஒரு இதுல பாத்தே காணொலியில அதுல வந்து அந்த ஹ எண்ணமோ அந்த இது கலருக்காக அத பயன்படுத்துறாங்க அத பயன்படுத்திட்டு அதோட பேக்கிங்கே வந்து பாத்தா அவங்க ஒரு பக்கெட் மாரி இருக்கு அதுல எதோ தண்ணி எதோ இது பண்ணி அதுல கலர் கலரா நம்ம அந்த எதோ கலந்து அதுல வந்து அந்த பாக்கெட் ஃபுல்லா அந்த வந்து அந்த இதை ரசாயன மாதிரி இருக்கு அந்த இதை வந்து ஊத்திட்டு இருக்காங்க அது வந்து இந்த சின்ன பசங்களல்லா வந்து வாங்கி சாப்டுவாங்க இல்லயா நீட் நீட்டா இருக்குமே ஒரு ஒரு மாதிரி அந்த தண்ணி அ கலர் கலராருக்கு அந்த தண்ணி அந்த கூல் ரிங்க்ஸ் மாதிரியே அந்த பாக்கெட்ல இருக்கு ஆனா ஆ அது வாங்கி வந்து சாப்டுட்ருப்பாங்க ஏ நா சின்ன வய்ஸ்ல நாங் கூட சாப்ட்ருக்கே அ அது மாதிரி அப்ப தெரில அது வந்து எவ்ளோ பெரிய கெடுதல் வீட்ல வந்து நெறையவே தடவ சொல்லியிருப்பாங்க இதெல்லா சாப்ட கூடாது எப்ப எந்த தண்ணியில வந்து தயார் பண்ணாங்களோ தெரியல இப்ப ஏன்னா நம்ம வீட்லயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்கு மேலல்லா தண்ணி இருந்ததுன்னா நம்ம குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளய தண்ணி அது நல்லா இருக்காது என்னதா நம்ம வீட்லயே இருந்தாலு அத அப்டி சொல்லுவாங்க இதா வந்து மாச கணக்குல வந்து நம்ம கட அதாவது தயார் பண்றவங்கட்ட புடிச்சு வச்சு அது பேக் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளா இருக்கு அது வந்து அங்கங்க வந்து மாத்தி மாத்தி குடுக்கு போது அது ஒரு நாள் ஆகும் இந்த மாரி நாள கி அது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கே அது ஒரு மாசத்துக்கிட்ட ஆச்சுன்னா அதே ஒரு மாசமா அ ஒரு இதான தண்ணிதான் அப்ப அதுக்கு எசன்ஸ் எல்லா கலந்துருக்கு போது இன்னு கொஞ்ச நம்மளுக்கு அந்த ஒடம்புக்கு வந்து கேடுதா வந்து வரும் இல்லையா
ஆமா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே நானும் பாார்த்திருக்கே அந்த வடக்கு பக்க இருக்கிறவங்க வந்து அ ரொம்ப அ பிரசித்தி ப பெற்ற ஒரு பெரிய கம்பெனி நிறுவனத்துல அ அந்த நிறுவனத்துடைய இத வந்து அச்சிட்டு இவங்க வந்து போலியானத ஒண்ண உருவாக்குறாங்க அப்டியே பாக்க அதே போல இருக்கு ஆ படிக்காதவங்க கண்டிப்பா வந்து அத வந்து கண்டே பிடிக்க முடியாது அந்த குளிர்பானம் தயாரிக்கைல அது என்ன பண்றாங்க அந்த நறைய சாயத்தையு அந்த தண்ணீரையு ஊத்தி அ அப்புற அந்த கேஸுக்காக ஒண்ணு இது பண்ணுவாங்க இல்லையே அந்த சோடாக்காக அதுக்கு கொஞ்ச அடைக்கிறாங்க அடைச்சிட்டு அத வந்து நல்லா வந்து இது பண்ணிட்டு பாக்கையில அப்படியே நம்மளுக்கு வந்து எப்டி இருக்குன்னா அது உண்மை போலயேதா தெரியுது அப்ப நறைய அந்த அ பெரியவங்கல இருந்து எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் குடிக்கல நம்ம அது அஹ் நல்ல ஒரு உண்மையான ஒரு நிறுவன தோணுதுன்னு நினைச்சிட்டு நம்பி குடிச்சடுறாங்க ஆனா நிறைய வந்து அதுக்கப்புறம் பக்க விளை உயிர்ப அதெல்லாம் குடிக்கலயே தெரியும் நாக்கல எல்லாம் அப்டி ஒரு மாதிரி பா கலரா ரொம்ப ஒரு மாதிரி தெரியும் எனக்குல்லாம் அதை பாக்கவே ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இந்த சின்ன பிள்ளைங்கள் எலாம் இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அததான் ரொம்ப விரும்புறாங்க ஏனா அதுல அடைக்கிச்ச இருக்கலயே ரொம்ப பாக்க நம்ம கண்ணுக்கு வந்து அந்த கவர்ற மாதிரி வந்து அந்த கலர் இருக் குது பாக்க சிவப்புல இருக்கு மஞ்சள இருக்குது அஹ் அப்டி வந்து கலர் கலரா இருக்கல்ல அவங்களுக்கும் அது ரொம்ப ஈர்க்குது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் அஹ் அத வாங்கி குடிக்கணும்னு அவுங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதா அஹ் நம்ம அ அத வாங்கி குடிக்கைலதான் அவங்களுக்கு என்னென்ன அ பக்க விளைவு ஏற்படும் தெரியும் அதுவும் இந்த டப்பால எல்லாம் முந்திலாம் வந்து அது நல்லா இருக்கும் ஒரு பச்சை கலர் டப்பால வந்து அந்த நிறுவனத்துல போட்டு அந்த மாம்பழது வந்து இருக்கும் அப்பயே வந்து அது ரொம்ப எல்லாருமே இந்த சின்ன பிள்ளைங்க ஏன் நானே வாங்கி குடிச்சிருக்கேன் அதுவும் ஒரு மாறி சுவையா நல்லா இருக்கும் அந்த தோடைய இது அ கூல்ட ட்ரிங்க்ஸு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அ உண்மையாவே அந்த தரம் வந்து ரொம்ப மலிவா இருக்கு அது குடிக்கைல பாத்தோம்னா ஏதோ இடை இடை இடையில கிட்டியா வர மாரி இருக்கு அப்ப எவ்ளோ தரம் வந்து க கம்மியா இருக்கு இருக்கறனால அந்த மாறி இருக்கு அஹ் குடிக்கிறே ஒரு மாரி தண்ணி மாரிதான் இருக்குது அது அஹ் எந்த தண்ணீர்ல செய்யறாங்கன்னே தெரியாது ஏன்னா அப்பல்லாம் வந்து நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி கெட்டியா அந்த சுவையே வந்து நல்லா இருக்கும் கொஞ்சமாவது தரமா செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இப்ப வந்து அஹ் த நல்லா இருக்கிற ஒரு அஹ் கூல்ட்ரிங்க்ஸே வந்து எது உண்மை எது போலினே தெரிய முடியாத அளவுக்கு வந்து கலந்துருச்சு கலப்பிடமும் சரி எல்லாமே அது வந்து உடலுக்கு கேடு விளைவிக்குது இல்லையா
ஆமா கண்டிப்பா அது வந்து நம்ம பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து தயார் பண்றதே என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க நா அப்பேற்பட்ட பெரிய நிறுவனத்துலதான் நான் வேலை பண்றேன் அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த கலப்படம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்காக உபயோகப்படுத்துற அந்த தண்ணீ எல்லாம் தொரந்தே வச்சிருப்பாங்களாம் கொசு போகுமாஹ் அதெல்லாம் வந்து நான் கண்ணு கண்ணு முன்னாடி நான் பா்த்திருக்கேன் நானே அந்த கம்பெனியில வேலை செய்யறேன் நானே ஒரு நாளும் குடிச்சது கிடையாது ஏன்னா நேரடியா நான் பாக்கறதுனால என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் அவர் சொல்லுவாரு நானு முடிஞ்ச வரைக்கும் வந்து யார பாக்குறனோ நான் வந்து சொல்லுவ அந்த இதெல்லாம் வாங்கி குடுக்க குடிக்காதீங்க அது எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நம்மளுக்கு அந்த உடம்புக்கு அந்த தண்ணீனால பிரச்சனை இந்த மாதிரி கொசு விழுந்ததெல்லாம் திறந்து வச்சிருக்கும் போது அது பாதிக்கப்படுறது அவங்க கம்பெனில வேலை செய்ற இவங்களே வந்து குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி அங்க தயார் பண்றவங்களே வந்து அத குடிக்க மாட்டாங்க த வீட்ல இருக்கவங்களுக்கும் என்ன சொல்லுவாங்கனா அதெல்லா குடிக்காதீங்க அது எப்டி தயார் பண்றதுனு எனக்கு தெரியும் அப்படினு நெறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு பக் கம் வந்து இப்ப சாதார அப்பல்லாம் வந்து அந்த கோழி சோடாங்கிறது வந்து இருக்கும் அந்த பன்னீர் சோடா அதெல்லாம் வந்து நான் ரொம்ப விரும்பி வந்து குடிச்சிருப்பேன் ஏன்னா ஏன்னா சின்ன வயசுல இருந்த எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட கால வரிக்குமே எல்லாருக்கும் இத பத்தின ஒரு இது தெரியும் இப்பல்லாம் வந்துஹ வித விதமா வந்து பேர் சொல்றாங்க அதாவ்து பவுடரா இருக்கு அதை வந்து கரைச்சு நம்மளே வீட்டுல தயார் பண்ணிக்கிறது அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அதுல உண்மையான பழத்தெல்லாம் சேக்க மாட்டாங்க அதுவும் ஒரு நிறைய அந்த கெமிக்கல்ல்லாம் வந்து வேதியல் பொருள்லாம் கலக்கக்கூடிய ஒரு ஒண்ணுதான் அது ஹ் வெளியிலயும் வ நம்ம என்ன வாங்கி குடிக்கிறோம்னா அதே அந்த டேஸ்ட் இருக்கா அது மட்டும்தான் ஏன்னா டேஸ்ட்டுக்குன்னு தனியா கலப்பாங்கதான் ஏதாவது நம்ம அதெல்லாம் வாங்கி குடிப்போம் ஆனா நமக்கு உடம்புக்கு வந்து அது ஒத்துக்காது இந்த பாரி அந்த சோடாங்கிறதே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் எடுத்துப்போம் அது வந்து உடம்பு ஒண்ணும் அந்த அளவுக்கு பண்ணாது ஏன்னா உள்ளூர்லயே வந்து விப்பாங்க இல்லையா நெறைய பேர் நம்ம பாத்திருப்போம் சின்ன வயசுல கூட நம்ம அஹ் அந்த வீடுகள்லல்லாம் நான் பா்த்திருக்கேன் அந்த வீடுகள்ல எப்டி தயார் பண்றது அப்டின்னு அதே ஊர்ல வந்து சீக்கிரமா காலியாயிடும் காலையில கொடு கொடுத்தாங்கன்னா அந்த சாய்ந்திரம் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அந்த ஒரு நாள் மட்டும் தான் சீக்கிர சீக்கிரம் காலியாக ஒரு நாள் இ தயார் பண்ணுவாங்க மறுநாள் வித்துரும் இது மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட காலமே வந்து ஒரு ரெண்டு நாள் அவ்ளோதான் அதிகபட்சமா பழைய தண்ணியும் புடிச்சு வைக்க முடியாது அப்டி அப்டியே இருக்கும் போது ஏன்னா காலி ஆயிடுது இல்லையா ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து அங்க நெறைய சேமிச்சு வைக்கிறது ஏன்னா நெறைய இடத்துக்கு அதை பாட்டில்லஹ இது பண்ணி விற்கறதுனால அது என்ன ஆகுது அலட்சியமா வந்து நிறைய தேவை பர்ற அளவுக்கு தண்ணிய ஆஹ் இருக்க வச்சு அதை வந்து தறந்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப நம்ம பாரக்கல பாார்கக்காததுனால நமக்கு தெரியல நம்ம வாங்கி குடிக்கிறோம் அது எப்படி இருந்தது நமக்கு தெரியாது இல்லையா அதை பார்க்கும்ப போது நம்மளுக்கு குடிக்கணும் அந்த டேஸ்டுக்காக அப்டின்னு இருக்கும்
அது உண்மை தான் நீங்க சொன்னது ஏன்னா நமக்கு தெரியாத வரைக்கும் அதை வாங்கி நம்ம குடிச்சடுறோம் ஒன்னும் தெரியாது ஆனா அங்க இருந்து அந்த வேலை பாக்குறவங்களுக்கு அத கண்ணு கொண்டி பாக்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இது வந்து என்னடா இது இப்படி செய்ராங்க இந்த மாரிதான் இந்த பானத்தை நம குடிச்சுட்டு இருக்குோமா குளிர் பானத்தை அப்படின்னு அப்பதான் தெரியும் நமக்கு அது வரைக்கும் நமக்கு சரி கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் இது ஒரு கலர் கலரா இருக்கு நல்லா இருக்கு அப்டி சுத்தமானது பெரிய நிறுவனத்தோடது அப்டின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அங்க நடக்கறது வேற நீங்க சொன்னது மாரி எனக்குமே ஞாபகம் இருக்கு அது நால நாங்க சின்ன பிள்ளைையில இருக்கும் போது இந்த சோடான்ன்னா இப்ப மாரி பா அந்தஹ நெகிழி தப்பாள எல்லாம் தரமாட்டாங்க அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிஹ பாட்டில் சொல்லக்கூடிய ஒரு பச்சை கலர்ல அதுல வந்து அந்த கோழி குண்ட உள்ள அழகா போட்டு அஹ் பெருசு ஒண்ணு சின்னது ஒண்ணு விப்பாங்க யாருனாலும் போனா குடுப்பாங்க அந்த பாட்டில நம்ம அவங்கள்டே திரும்ப கொடுக்கலாம் அப்டிங்கபது நல்ல ஒரு இதா இருந்தது அது ஒரு பேர் போன ஒரு விஷயமா இருந்தது அந்த சோடான்றது நீங்க சொன்னது போல அப்பப்ப வந்து தூக்கிட்டு போயிருவாங்க அந்த திரும்ப அந்த பாட்டில்களை அஹ் அந்த திரும்பையும் நல்லபடியா வந்து இது பண்ணுவாங்க இதெல்லாம் பாக்கல நம்ம வந்து முன்னாடி வந்து நல்லாஹ சுத்தமா அந்த குளிர்பானங்கள்லாம் குடிச்சோமோ இப்ப வந்து நெறைய அந்த டப்பாக்கள அடைச்சது இப்ப பாருங்களேன் ஒரு சாதாரண ஒரு அஹ் மாம்பழ குளிர்பானத்தை எடுத்தோம்னா அப்பல்லாம் வந்து அது அந்த டப்பாள அடைச்சதே நம்ம வந்து அது குடிக்க கூடாது அப்டி இப்படின்னு சொன்ன ஒரு அதுவுத்தனைக்கு அது காகிதம் சார்ந்த ஒரு அட்டை மாரிதான் இருக்கும் அது அந்த மாரி இதுலயே வந்து அந்த மா அந்த மாங்க மாம்பழத்தோட இது வந்துச்சு அந்த குளிர்பானம் அதையே வந்து நம்ம குடிக்க கூடாது அப்டின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம இப்ப எல்லா பானத்தையும் இந்த சோடா முதக்கொண்டு அந்த அஹ் பிளாஸ்டிக் டப்பால அடைச்சு வச்சறாங்க அடைச்சு வச்சுட்டு அது எவ்ளோ நாள் அந்த கடையில இருக்கும்னே தெரியாது சில நேரம் எனக்கு பயமாவே இருக்கும் அது வாங்கி குடிக்கல அந்த அளவுக்கு வந்து அதை வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க
ஆமா நீங்க சொல்றது வந்து உண்மதான் எத்தனை நாள் இருக் கும் நமக்கு தெரியாது கடையில வந்து அ து இறக்குமதி பண்றதுக்கு அது ஏற்றுமதி பண்ண ரெண்டு நாள் ஒரு நாள் அது மாதிரி குடவுன்ல குடவுன்ல அங்க அங்க இருக் கும் அது நம்ம சிறு சிறு இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட அது அதோட நம்ம தயார் பண்ண அந்த இது தேதியிலயே பாக்கலாம் இது என்னைக்கு தயார் பண்ணிருக்கு ஆனா என்னைக்கு வந்து நம்ம அத வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு தேதிகள் எல்லாம் நம்ம கிட்டத்தல இருக்க மாத்ததுதான் தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு தெரியாது இல்லையாஹ் இன்ன சின்ன பச பசங்க எல்லாம் நிறைய அந்த விரும்பி குடிக்கக்கூடியது அந்த ரஸ்னா இதுன்னு அப்ப இருந்ததுதான் இப்ப ஆனா வந்து அத பேர் மாத்தி ஆஹ் என்னன்னமோ அந்த பவுடரா விக்கும் போது அந்த பவுடரை வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னு குடிக்கிறாங்க அது சில பேருக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கும் ஒத்துக்காது நாக்கு ஒரு மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாக்கிரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த இனிப்புக்காக சேர்க்கறாங்க அந்த சுவையை வந்து கூட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய அதை கெட்டு போக கூடாது இத்தனை நாட்கள் வரணும் அப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு பழ இதை எடுத்துக்கிட்டோம்னா வந்து உ எத்தனை நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் அந்தடைய பழ பழத்தோடைய அந்த சாறு வந்து எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும் நம்மக்கு போட்ட ஒரு கொஞ்ச நேரம் தான் ஒரு மணி கணக்கு தான் மணி கணக்குக்கு மேல என்ன ஆகும்னா அது வீணாயடு ஒரு மாதிரி இப்ப சாத்துக்குடிய எல்லாம் எடுத்துக்கிட்டா எனக்கு என் நல்லா ஞாபகம் இருக்கு அதை வந்து நான் குடிக்கலாம்னு வாங்கி பாட்டில் வாங்கி வச்சு வாங்கி அத்தான் போட்டு ஒரு ஆ அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து நான் குடிக்கலாம்னு குடிக்கிற கசக்குது அதான் அதோட தன்மை என்ன ஆகுதுன்னா ஒரு அரை மணி நேரம் அது அதாவது அது உண்மையான ஒரு பழத்துக்கு அது ஒரு அரை மணி நேரம் தான் எடுக்குது ஆனா இந்த அளவுக்கு இது எத்தனை நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு அதை பதப்படுத்தி அத தண்ணிய ஒரு பதப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த இத கூல்ரிங்க்ஸ் அந்த சோடா இன்னும் சோடா வந்து அந்த இதெல்லாம் அந்தஸ் வந்து ப்த்தா நம்ம எப்ப திறந்தாலும் இருக்கும் அது கூலிங்கா இருக்கோ இல்லையோ எப்ப திறந்தாலும் அது ஒரு பக்கவம் இருக்கும் தான் அந்த அளவுக்கு வந்து ப்த்தா எல்லாமே அடைச்சு வச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம குடிச்சா நம்மளுக்கே அது ஒத்துக்காத போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள்ல்லாம் இருக்கு இல்லையா
கண்டிப்பா ஏன்னா அது நமக்கு வந்து ஒத்துக்காது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அஹ் அதெல்லாம் வந்து குடிச்சுட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அஹ் என் பொ என் பொண்ணுக்கெல்லாம் வந்து அப்படி ரொம்ப சளிபுடிச்சுக்கும் ஆஹ் மறுநாள் பாத்தீங்கன்னா அப்படி அஹ் நெஞ்சில ஒரு மாதிரி நிக்கிற மாறி இருக்கும் சில பேரு க்கு வந்து பக்க விளைவு மாரி வந்து ஆஹ் ஒரு மாரி வாந்தி கொமட்டல் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அது வந்து அஹ் தெரியாது இல்லையா அது உள்ளயே அடைச்சிருக்கு அது எவ்வளவு நாள் ஆனது என்ன எதுன்னே தெரியாது ஆஹ் நான் வந்து அத வாங்கி குடிச்சுப்பாப்பேன் எப்பரா இருக்குன்னு பார்த்தா அது ஒருடைய சுவையே வந்து வித்தியாசமா இருக்கும் ஒரு மாரி புளிச்சு அந்த சுவை மாதிரியே தெரியாது அப்ப வந்து கெட்டு போனதை விக்கிறாங்க என்னதான் நம்ம வந்து தேதியை பார்த்து வாங்கினாலும் அவங்க தயாரிச்சு வரும்போதே வந்து ஒரு கெட்டு போன குளிர்பான தான் விக்கிறாங்கங்கும்பது ரொம்ப ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் பயமாவும் இருக்கு இப்பல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கே
ஆமா நீங்க சொன்னது உண்மைதான் வாங்கி குடிக்கறதுக்கே இப்ப பயமாதான் இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க இந்த குளிர்பானத்தினால என்னென்ன பக்க விளைவுகள் வரும் இத சாப்பிட கூடாது அப்படின்னு உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க